டிங் வணக்கம் சார் ஆ சார் கேக்குதுங் தோழி சொல்லுங்க தோழி என்ன குக் பண்ணுவீங்க
நானாங் தோழி நாங்க சாம்பார் ரசம் பொரியல் இதல்லாமே நா குக் பண்ணுவேன் தோழி
அப்படிங்ளா இன்னைக்கு என்ன நானூ நல்லாவ செய்வே இன்னிக்கூட எங்க வீட்லயூ சாம்பார் தா தோழி அவரக்கா பொரியல் அதே சாம்பாரு தோசைக்கு இன்னைக்கு டின்னர் அதேதா
சூப்பர் தோழி நாங்க வெண் வெண்டங்கா பொரியல் தோழி அப்பறம் சாப்பாடு கத்திரிக்காய் குழம்பு து தோழி
ஆஹ் நைட்டுக்கு டின்னர் அதே வா தோழி
இல்லைங்க தோழி
உம்
வீட்டுக்கு உத்தாப்பம் செய்யணும் தோழி
ஊத்தாப்பம் செய்னுங்களா சொல்லுங்க தோழி வேற என்னா நாலு தோச தா தோழி
ஓ சூப்பர் தோழி வேற என்ன உங்களுக்கு சமைக்க தெரியும்
எனக்கு பிரியாணி நல்லா பண்ணுவேன்னு தோழி ஊர்காய் நல்லா போடுவேன் ஹ் ஊர்கா போட்டுருக்க
சூப்பர் தோழி எப்படி பண்ணீங்க ஊருர்கா
மாங்கா நல்லா கட் பண் நல்லா ஊருகா மாங்கான்னு கேட்டா குடுப்பாங்க மார்க்கெட்ல சரிங்களா அத வாங்கிட்டு வந்து கிளின் பவ கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு கட் பண்ணிட்டு வெய்ல நல்லா காய வையுங்க டூ டேஸ் நல்லா வெ நல்ல டூ டேஸ் நல்லக் காய வச்சுட்டு உப்பு போட்டு ஊற வைங்க ஊருகாவ ஊரு ஒரு டூ டேஸ் அது உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு நல்லண்ண நல்லண்ண ஊத்தி கடுகு மிளகாத்தூள்ல்லா போட்டு கடுகு வெந்தய வறுத்துட்டு அந்த எல்லாம அ அது எல்லா மசாலால போட்டு ஊருகா போட்டு கலரி வச்சு நல்லா வெயில நல்லா கலரி வச்சு உட்டுருங்க
ஓ
அது நல்லா வெயில வச்சோனா ஒரு டூ ஒன் வீக் வெயில வச்சு வச்சு எடுத்தீங்னா ஊறுகா ரெடி தோழி சூப்பரா இருக்கு தோழி
சூப்பர் தோழி இது வந்து மாங்கா ஊறு கா ஆஹ் எலுமிச்சபழ ஊறு வா எல்லாமே சேம் மெத்தடு சேம் தா
ஆமாங்க தோழி
ஓகே ஓகேங்க தோழி அப்றோ வேற ஆஹ் தக்காளி தொக் கு சேய்வே தோழி எனக்கு தெரிஞ்ச வரைக்கு அதுதா தெரியு தக்காளி தொக்கு பாத்தீங்க அப்டின்னா தக்காளி தண்ணியில போட்டு நல்லா ஆவி பறக்க வேக வக்கணும் தோழி
சரிங்க தோழி
தோல மட்டும் எடுத்துட்டு அஹ் நல்லா மிக் நல்லா கலந்துக்கணும் தோழி மைய கலந்துக்கணும் கலந்ததுக்கு அப்புறோம் ம் போல் அப்ப அப்புறம் பாத்தீங்க அப்டின்னா எண்ணெ ஊத்தி அப்புறோம் பூண்டு போட்டு கடுகு போட்டு அப்புறோம் வெந்தயத்த வறுத்து அரச்சு போடணும் தோழி ஆஹ் ஆமாங்க தோழி அப்புறோம் தக்காளி தொக்க யும் ஊத்திட்டு தக்காளி நம்ம மசிச்சு வச்சிருக்கோம்இல்லைங்க தோழி அதை எடுத்து ஊத்துணும் தோழி அப் அப்புறம் பாத்தீங்கன்னா புளி கர ஆஃப்டர் நல்லா கோ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அஹ் புளியனல்ல நல்லா கரச்சு அதுல ஊத்தினா போதும் நல்லா கொதிக்க விடணுங்க தோழி கொதிக்க விட்டு ஆயில் கொஞ்ச ந நெறையா ஊத்தணு
எந்த ஆயில் ஊத்தணும் கோல்டு வின்னர் ஊத்தணுமா ரீஃபண்ட் ஆயில் ஊத்த ம்
இது கோல்டு வின்னர் கடலெண்ணெய் ஊத்துங்க தோழி டேஸ்ட் நல்லா இருக்கும்
உம்
அப்புறம் தோழி நீங்க என்ன தோழி சமைப்பீங்க
ஆஹ் நான் வந்து நம்ப எல்லாருமே சமைக்கிற போல பிரியாணி சிக்கன் கொழம்பு மட்டன் கொழம்பு இப்டிதான் செய்வேன் தோழி புதுச புதுசா எதுவும் செய்ய தெரியாது நீங்க பிரியாணி வந்
நான் நான்வெஜ்லாம் செஞ்சது இல் தோழி மட்டன் சிக்கன்லாம் செஞ் இல்லே இல்லைங்க தோழி சாப்பிடுவேன் பட் ஆனா எனக்கு கேஸ் சமைக்க தெரியாதுங்க தோழி ம் இல்லேஇல்லைங்க தோழி திருமணமாகாதவர்
செரிங்க தோழி சாரிமா
பரவாலிங்க தோழி
சிரிக்கக்கூடாது நா சிரிச்சுட்டே சாரி தோழி செரிங்ளா ஆ சொல்லுங்க தோழி நா நீங்க என்னா பண்ணிட்டுருக்கீங்க இப்போ நா ஹவுஸ் வைஃப் ப பியூட்டிஷினா இருக்கா பலரு சிட்டுருக்க
அப்பிடிங்ளா நா இப்பதான் கல்லூரி படிப்பை படி தும் முடித்து விட்டு இல்லல்லல்ல வீட்டில்
இருக்குறீங்க ஏ நீங்க எதும் ட்ரை பண்லீங்ளா து வேலைக்கி
ஆ அதாங் தோழி இப்ப ஆன்லைன் ஆ இப் இது இணைய ம முடையமா ட்ரை பண்லான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேங் தோழி
அப்டிங்ளா தோழி செரிங்க தோழி தெரிஞ்சுந்தா குக்கிங்ல வேற என்ன காமெடி பத்தி கேட்டிருப்பன் தோழி உங்கள
அப்டிங்ளா ஓகே ஓகே கேங் தோழி
சொல்லுங் செரி குக்கிங் உட்டுருங்க தோழி வேற ஏன்னா சொல்லுங்க உங்க காலேஜ் அனுபகோ பத்தி சொல்லுங்க
காலேஜ் அனுபவம் பாத்தீங்னா என ரொம்போ மொமரைஸ் ஆனது நானு என் நண்பர்களும் சேந்து நெறையா சேட்டைகள்லா பண்ணுவோ தோழி நா எப்போல்துமே கடைசி பெஞ்சு சு கடைசி பெஞ்சு மாணவர் தோழி பாடத்தை கவனித்தது உட அனைத்து அரட்டைகள் அடித்தது அரட்டைகள் அடித்ததே மிகவும்
அப்டிங்ளா தோழி செரி நல்லா பேசு செரிங்க தோழி
உம் நன்றிங் தோழி
வேற என்ன தோழி சொல்றீங்க
நீங்கள் டென்ன படித்திருக்கிறீர்கள்
இருங்க தோழி சொல்லுங்க தோழி
நீங்கள் கல்லூரி படிப்பில் என்ன
ஆஹ் நா வந்து நா வந்து ப்ப டென்த் முடி ச்சது மேரேஜ் சைல்டுஹுட் லயே மேரேஜ் பண்ட்டாங்க தோழி எனக்கு அதுக்கு அதுக்கு பிறகு பியூட்டிஷன்கிறது எனக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க தோழி ஆஹ் ஓ காலேஜ் படிச்சுட்டு வேலைக்கு போற அளவுக்கு இருக்காங்க தோழி ஓகேங்களா தோழி ஓகே மா தோழி ஆஹ் பார்லர் வச்சிட்டு இருக்கே ரன் பண்ணிட்டு இருக்கே ஓகேங்களா ஹ ரன் அப்படியே சும்மா இப்படி டைம் பாஸ் நல்லா இருக்கு இது பேசுறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கு அதுனால கண்டினியூ பண்ணிட்டு இருக்கே தோழி நீங்க சொல்லுங்க தோழி எனது இதுதா தோழி உங்க வீட்ல எத்தனி பேரு தோழி
கல் பள்ளி அனுபவம் எப்படிங் தோழி இருந்தது
ஆஹ் அது அது வந்து சைல்டுஹுட்ல மேரேஜ் பண்ண அந்த அளவுக்கு மெமரி இல்ல தோழி எனக்கு ஆஹ் ஆஹ் பாலர் பத்திரிக்கை கேக்குறீங்களா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்குலேஷன் கேக்குறீங்களா சொல்லுவ தோழி எனக்கு நறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்குலேஷன் இருக்கு நீங்க எப்படி ஓபி நல்லா பண்ணி பேசுறீங்களோ அதே போல எனக்கு ஃப்ரெண்ட் சர்குலேஷன் நல்லா இருக்கு தோழி ஜாலியா போவோ ஓகேங்களா நீங்க கஸ்டமர்ஸ் எல்லா நல்லா அட்டன் பண்ண ஆ ஹ எனிக் இங்க நெறைய வந்து நெறைய ஒரு அம்பது ஐப்ரோ பண்ணிருக்கே தோழி நானு
சூப்பர் அவனம் மிகவும் நன்றி தோழி
பண்ணது அப்டியே டைம் பாஸ் போட்டு கட மூ மூட்ற ஸ்டேஜ் இது சரி உங்க நீங்க வந்தீங்க உங்க கிட்ட கான்டக்ட் பண்ணி பேசிட்டு இருக்க தோழி நன்றி
நன்றிங் தோழி
ம் சொல்லுங்க தோழி நீங்க சொல்லுங்க தோழி உங்க வீட்டு்ல எத்தினி பேரு நீங்க எத்தினி புள்ள
நாங்கள் மூன்று பேரு தோழி
ஆஹ் நீங்க தா ஃபர்ஸ்ட்ங்ளா
இல்லைங் தோழி நானு சென்டர்
ச செகண்டு் ஓகேங்ளா வாலு புள்ளிங்க
ஆமாந் தோழி
அதுதா செகண்டு் புள்ளிங்கல்லா வாலு புள்ளிங்கலா இருக்கீங்க அதுனால கரெக்டா சொல்ட்டேந் தோழி வேற எதுவு இல்ல தோழி
ஓகே ஓகேங் தோழி
வேற என்ன அஹ் உங்களுக்கு தெரியு தோழி குக் பத்தி வேற எதுன்
குக்கு அந்த அளவுளுக்கு தெரியாதுங் தோழி எனக் தெரிஞ்சது ஒன்னு ரெண்டு தாங் தோழி தெரியு
அஹ் அதா தக்காள் சட்னி தெரியுல்லங்க தோழி
அஹ் அது சூப்ரா தெரியுங் தோழி
கரெக்டா மம்மரி பண்ணி சொல்லிட்டீங்க தோழி நீங்க
அஹ் ஆமாங் தோழி அஹ் அம்மா சமைக் கேல வேடிக்க பாப்பேங்த்
வெரிங் அஹ் செரிங்க அப்சர்வ் பண்ணிகங்க நல்லா கத்துக்குங்க குக்கிங் எல்லா சூப்ராருக்கு செரிங்க தோழி வேற என்ன தோழி எ ன்னா காலேஜ்ல ரொம்ப லாஸ்ட் பெஞ்சின்றீங்க நீங்க அட்டகாச பண்ணத சொல்லுங்க
அட்டகாசம்ன்னு பாத்தீங்க அப்டின்னா கிண்டல் அடித்திட்டு இருக்கிறதாங்க தோழி அதிகமா பண்ணிட்டு ஒக்காந்திருப்போ
அது கிண்டல் பண்ணிட்தா டீங்க செரிங்க தோழி ஓகே தோழி
அஹ் அதிகம் படித்ததோட இது மாரி நெறையா ஸ்டோரி சொல்றது அஹ் அடுத்தவங்கள பத்தி பொறனிப் பேசுறது இந்த மாரி ஒர்க்கு தா தோழி அங்க நெறையருக்கு இதுதாங்க மெய்ன் சினிமாவல்லா நா அந்த அளவுளுக்கு பாக்க மாட்டேங் தோழி
என்னா தோழி நீங்க அட்டகாசம் பண்றேனீங்க கட்
இப்பதாங் தோழி காலேஜ்ஜு என் கல்லூரி படிப்பு இப்பதாங் தோழி முடிச்சே நானு முடித்த ஒடனே டக்குனே இது அடுத்ததாக பணி செய்ய வேண்டும் என்று ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டுருந்தே
ஓகே தோழி ம் அதனால இப்படி இருக்கீங்க ஓகேங்களா
ஆமாங் தோழி நீங்க ஒப்பனைைய பத்தி ஒண்ணு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க தோழி
எது சொல்லிஸ் சொல்லணு மேக்கப்பு அஹ் உங்களுக் என்ன வேணு சொல்லுங்க தோழி நா சொல்ற உங்களுக்கு எது வேணு டிப்ஸ்ஸு வேணுணா சொல்லுங்க நா சொல்லிகுடுக்குற இது பண்ணுங்க சொல்லுங்கன் நா சொல்ற தோழி உங்களுக்
அஹ் முகத்தில் முகப்பருப்புக்கள் முகப்பருப்பு முகப் பருவுகள் சிறிது சிறிதாக உள்ளன அதற்கு என்ன பண்ணலாம் இயற்கை முறையில் சொல்லுங்கள்
இயற்க்க முறையில ஓவர் ஹீட்டாருக்குது உங்க பாடி செரிங்களா ஹட் ஹீட் டெம்பரேச்சர்னால தான் சிறு சிறு பருக்கள் வருது அப்புறோ ஏர் வந்து நம்ம மூஞ்சு பாத்த வார்றீங்க செரிங்களா சிக்கெடுக்குரேன்னு சொல்லி நம்ம கண் கண்ணு கண்ணு முன்னாடி வச்சு வாரறதுனால அந்த சின்ன சின்ன இது டண்ட்ரப் இருக்கும் ஆயில் ட்ரப்ன்ட்டு அதை பேஸ்ல படுறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த பிம்பிள் குட்டிட்டி பிம்பிள் குட்டி குட்டி குட்டி அலர்ஜி ஆட்ட வரதுங்க ஓகேங்களா அது வந்து தூக்கி தூக்கி வார்னீங்கன்னா அந்த அந்த ப்ராப்ளம் கொஞ்சோ செரியாகும் ஈட்டு உடம்பு பாடி கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நார்மல் ஆயில்னஸ் கொஞ்சோ கம்மி பண்ணுங்க இதெல்லா இருக்கு நல்லதான் அந்த பிம்பிள்ஸ் வர்து தோழி
ஓகேங் தோழி
வேற என்ன வேணுமா தோழி
இல் இல்லைங்க தோழி எனக்கு அதிகம் பருக்கள் ஒன்லி அதிகம் இருக்கின்றன தோழி
ஃபேஸில நெறைய இருக்குங்களா
அண்ட ஓரளவுக் க்கு தாங்க தோழி பாக்க கொஞ்சோ நீட் பாக்க கொஞ்சோ லட்சணமாக உள்ளது செரி செய்ய வேண்டும் தோழி
செரி செரிடு நீங்க வேற எதனா ஹோம் மேட் டிப்ஸ் வேணுங்களா சொல்லட்டுங்களா
ஆஹ் சொல்லுங்க தோழி
ஆஹ் ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி போடவா ஒரு அரை ஸ்பூன் பச்சரிசி போடு செரிங்களா ஆஹ் அது கூட ஒரு அணி அணி எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஓகேங்களா ஆஹ் கஸ் கஸ்தூரி மஞ்சள் இருக்கு இல்லீங்களா
ஆமாங்க தோழி
ஒரு கால் ஸ்பூன் ரொம்ப கூட இல்ல அது ரொம்ப மறுக்கள் பேஸ்ல பட்ட எரியும் ஜாஸ்தியா ஒரு அ காலு ஸ்பூன் வத்து எடுத்துக்கோங்க செரிங்களா இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு ஒயி்ட் ஒயிட்டு் எஃகு இருக்கு பாருங்க எஃகு முட்ட இருக்குங்கலைங்களா
ஆமாங்க தோழி
வந்து ஒரு ஸ்பூன் அளவு வா எடுத்துக்கோங்க ஒயிட் மட்டும்
ஆ ஓகேங் தோழி
அதெல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல பேக்கா போடுங்க ஒரு ஒன் அவர்ல உங்களுக்கு அந்த பிம்பிள் இருக்குறதுல்லா வெளியே வந்துருங்க நல்லா ஷைனிங்க்காயிடூ அந்த இருக் க்ற மார்க் கூட க்ளியர் ஆயிடூ உங்களுக்கு
ஓகேங் தோழி நன்றிங் தோழி ஓகே ஓ கேங் தோழி நானு
ஓக் கே தோழி நன்றி நீங்க அழைப்பச்சதுக்கு ரொம்ப சந்தோஷோ தோழி நிங்கோகிட்ட பேஸ்
நன்றி தோழி தெனமும் உங்களுக்கு நானு ஈவ்னிங் கா ஆ மாலை பொழுதில் கால் பண்ணுகிறேன் தோழி
ரொம்ப நன்றி தோழி சோ ஓகே தோழி ஓகே